ம்ம் சொல்லுங்க மேடம் சாப்பிட்டீங்களா
ம் சாப்புண்ணும் மேடம் சாப்பிடத்தான் உடமாட்டிரிடாங்க சொல்லுங்க
ம் ம் என்னா சாப்பிடுவிங்க நைட் டைம்லல்லா மேடம்
எங்க அம்மா இட்லி சுட்டு இட்லி போடுவாங்க அப்டியில்லனா தோச போடுவாங்க இன்னிக்கு சப்பாத்தி போடுறேன்னு சொன்னாங்க என்ன போட்டு வச்சுகிறாங்கன்னு தெர்ல போனதான் தெரியும்
ஓஓ எப்டி சப்பாத்தி ரேரா போடுவீங்களா இல்ல டெய்லி
இல்ல இல்ல நாங்க ரொம்ப ரேர்றா தான் சாப் பாத்தி ஏ சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவுங்க வந்து எப்டின்னா இ இட்லி செஞ்சாலுமே ஒரு ஒரு நாள் ரெண் நாள் சாப்புடுவாங்க மூணாவது நாள் வந்து இட்லியில ஏதோ குறை அப்டின்னு சொல்லுவாங்க தோசையுமே ரெண்டு நாள் மூன் நாள் சாப்டுவாங்க தோசையில ஏதோ கொறன்னு சப்பாத்தியுமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வயிறு கொஞ்சம் ப்ராப்ளம் போல எதுமே வரல அப்டின்னுவாங்க அவ்ளோ தான் அப்டியே விட்ருவோ அவங்க கொஞ்சம் தேணமு எதனா ஒன்னு சொல்லிங் கெடப்பாங்க
அ
இல்ல இல்ல நம்ம வந்து எப்டியா இருந்தாலு சாப்ட்ருவோ நம்ம வந்து கொஞ்ச டேஸ்ட் பாப்போ இப்படி இருந்தா கொ நல்லா இருக்குமே அப்டினு கேக்குதுங்களா மேடம் இல்ல இல்ல கேக்கலயே ஹலோ ஆ சொல்லுங் மேடம் சொல்லுங் மேடம் சொல்லுங் மேடம் சொல்லுங்க மேடம் ஆ கேக்குதுங் மேடம் சொல்லுங் கேக்குது கேக்குது
ஆ சொல்லுங்க மேடம் ஆ நீங்களல்லா எதுவு சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு புட் எல்லா புடிக்குமான்னு
இல்ல இல்ல அ அட்லீஸ்ட் எதனா கொற இருந்ததுன்னா சொல்லுவோ அப்டின்னா தெனமுமே சொல்லுவாங்க அவங்க அவங்க வந்து எப்டினா பெரியாளு தெனமுமே சொல்லுவாங்க அவுங்க
ஓ ஓகே ஓகே மேடம்
ம்
வேற நீங்க ஏதாவது சமைப்பீங்களா இந்த டிஃப்ரெண்டா இந்த மாரி
எனக்கு சமைக்கலாம் புடிக்கும் எனக்கு சமைக்கலா புடிக் உண்மையாலுமே எனக்கு சமைக்கலா ரொம்ப புடிக்கு க்கு ஆனா என்ன ஒண்ணுன்னா இந்த கொழம்பு சாம்பாரு ரசம் இந்த மாரில்லா எனக்கு வைக்க புடிக்காது எப்டின்னா கொழம்பு எங்கனா வாங்கனா வித்துக்கலா ச எங்கனா வித்தா வாங்கிக்கலா அந்த மாரி மைண்ட் செட் வந்துருவனாலா கொழம்பு மட்டு எதனா விப்பாங்க பாண்டிலல்லா பாத்துக்கறீங்களா கொழம்ப மட்டு விப்பாங்க சாப்பாடு நம்ம செஞ்ச வச் சமயாந்தரலா அந்த மாரி ஒரு ஐடியா
ஆமா ஆனா வந்து அந்த மாரி ல்லாம் இருந்தா போற எடத்துலா மாமியார் எல்லா திட்டுவாங்களே என்ன பண்ண
ஐய்யியோ அதெல்லா வந்து நம்ப கத்துக்கலா ஒன்னு பிரச்சன கடையாது அவுங்ளுக் சமைக்க தெர்ஞ்சா போதுல்ல வீட்டில ஒரு இப்போ ஒரங்க வீட்ல ஒரு அஞ்சு பேரு இல்லனா அஞ்சு பேர்ல ஒரு ரெண்டு லேடிஸூ காமனா இந்த லேடிஸ்ல ஒரு லேடிஸ்க்கு சமைக்க தெரிஞ்சா போதுல்ல
அதெல்லா எப்டி மேடம் சாத்தியமாகு ஃபியூச்சர்லல்லா இப்ப அவங்களா வந்து ஒரு ஒருத்தங் ஒருதங் ஒரு ஒரு மாரி இருக்காங்க எப்டி உங்களுக்கு வந்து டெய்லியு கொழம்ப வச்சு குடுத்து உங்க மூஞ்சல எப்டி மேம் குடுப்பாங்க கொழம்புல்லா நீங்க வைக்க மாட்டீங்களா
இல்ல இல்ல கொழம்பெல்லா எனக்கு வைக்க தெரியாது மேடம் எனக்கு வந்து எப்டின்னா ஒன்னா சிக்கன் சிக்கன் கிரேவி அதெல்லா கூட ஏதோ ஒரு அளவுக்கு தா வச்சிருவேன்னு நெனக்கிறே இந்த சாம்பாரு ரசம் காரக்கொழம்பு மத்தபடில்லா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் எனக்கு சுத்தமா வராது எனக்கு சரி கத்துக்கலா இப்ப என்ன அது பெரிய மலயா என்ன கத்துக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல
டிஃப்ரெண்ட்டா எதாவது
ம் ம் மத் த்தபடி நா வந்து இந்த இந்த ரவாலட்டு இந்த பேன் கேக்கு இப்ப கூட ரீசென்ட்டா ஆணிய நீங்க ஒரு ஒரு ஒரு கேக் இப்ப பேமஸ் ஆயிட்ருக்கே பாத்தீங்களா நீங்க வந்து கரண்ட் அப்டேட் ல்ல இல்லன்னு நெனைக்கிறே இப் ப ஒரு கேக் வந்து ரொம்ப ரொம்ப பேஃமஸ் ஆய்ட்டருக்கு இன்ஸ்டாவுல ரொம்ப ஃபேஃமஸ் ஆய்ட்ரு கு என்ன கேக்குனா ஃபஸ்ஸு ஓ மல்லாட்ட மல்லாட்ட தேவ்னு ஆ உப்புக்கல்ல தெரியுங்ளா உங்ளுக்கு
ஆமா தெரியு மேடம் உப்புக்கல தான
துட்டே உப்பு கல்லய மட்டு நல்லா க்ரைண் பண்ணி ஐயோ சம்தி ந்துட்டாங்க நானு உப்புகல்லே க்ரைண் பண்ணி அது கூட என்னென்னமோ போட்டாங்க அது எல்லாமே ஆட் பண்ணி செம சூப்பரா இருக்கு மேடம் அத நா கண்டிப்பா நா ட்ரை பண்ணாதந ட்ரைப் பண்ணி ய சிஸ்டர வந்து சாப்புட வெச்சிராம வுடமாட்டே அது வந்து நா கண்டிப்பா ந ட்ரை பண்ணுவ அதநாண் ரொம்ப ரொம்ப நல்லார்க்கு அந்தக்கே அந்த கேக்குப்பர் ரொம்ப ஃபேம்ஸா எல்லார்மே செய்றாங்க அந்த கேக் வந்து இப்ப நா செய்யணு இப்ப நேத்துதா போய்ட்டு கொஞ்சோ கொஞ்சு கொஞ்சோ ம் திங்ஸ்லா வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சோ ஹெல்த் திக்கு ஹெல்த்தியா இருக்குத்துக்கு கொஞ்ச திங்ஸ்லா வாங்கிட்டு வந்தாங்க அத வந்து இப் ப்ப நா வந்தே நாளைக்கே இல்லன்னான் நாளைக் காலால வந்து அத வந்து அத வந்து இப்ப நா நாளைக்குதா செய்யணு
ஓகே ஓகே ஓகே மேடம் அது எப்டி அது கூட வந்தும் பால்லா ஆட் பண்வீங்களா
ஆ பா இல்ல இல்ல இல்ல அது கூட நாங்கப் பால்லா ஆட் பண்ண மாட்டோ எப்டின்னா வந்தே ஃபஸ்ட்டு வந்து நா எப்டி உங்ளுக் ப்ரொசீஜர் சொல்லட்டுங்ளா
சொல்லுங்க மேடம் ப்ரொசீஜர் சொல்லுங்க
ஆ ஃபஸ்ட்டு வந்து நம்ப கே ஊர்லா வாய்ன் வந்துருக்கோல மேடம்
ஆமா
ஃபஸ்ட்டு வந்து நா ய சிஸ்டர் என்ன பண்ணாங்க கேவுரு கேவூர் தெரிங்ளா உங்குக்கு ரெட் கலர்ல குட்டி குட்டியா கடுவு மாரிதார் கோ அது பேர் கேவூல் தா நெனக்கிறே ஆ அந்த கேவுரு ஆ அப்பற வந்தே பாதாம் பிஸ்தா முந்திரி அப்பற வந்து மக்கானா சொல்லிட்டு ஒண்ணு தாமர விதை இயோ ரேட் அதிகோ அது அந்த தாமர விதை வாய்ன் வந்துருக்காங்க அப்றோ கோகோ பவ்ட்ரே கீ வாய்ன்ட்டு வந்துர்க்காங்க கீ என்னாலு கொஞ்சொ கம்மியா வய்ன்ட்டு வந்த்ருக்க மாரி இருக்கு கீ வாங்கிட் வந்துருக்காங்க அப்பறோ வந்து வேற் என்ன வாங்கி ட்டு வந்துருக்காங்க ஆ கோகோ பவ்டர் வாய்ன் வந்துருக்காங்க அந்த மாரி கொஞ்சோ திங்ஸ்லா வா ஏலக்கா ஏலக்கா ச்சுக்கு வாய்ன் வந்துதுறாங்க அப்புற வந்தே பனங்கட்கண்டு இதுேதா தேவையான பொருள் நமக்கு நம்ம மொதல்ல என்னாப் அன்னா ஒரே ஆவ் பொறிப்பாங்க பாத்தீங்களா கரண்டி ஒன்னு பொறிப்பாங்க அவ்ங்க தே ஹை என்னல்லா வடிகட்ற மேறிட்யு டி போர் அப்பலல்லா பொதிச்ச வாருவாங்களே அந்த மாரி கரணி நம்ம வீட்ல இருந்ததுன்னா அதல வந்து நம்ம கேவூர்ல போட் கேவெர ஃபஸ்ட்டு நல்லாக் கழுவிட்டு அத் உல்ல வந்து பா அவ் ஒரு தடவ தண்ணி ஊத் த்தி கழுவிட்டு அதல வந்து கேவர கொட்டி நம்ப் அழகா ஆ ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு துணில வச்சி அடே மொள கட்டுவாங்க தெரிங்ளா அந்த மாரி மொள கட்டி வச்சிட்ணு வெயில் படாத எடமா பாத்து மூன்று நாள் அது வந்து மொள கட்டியே இருக்கணு அதல வந்து கீழ பே செல்ல கதைக அப்டியே அப்டியே அப்டி இருந்து மொளச்சு வரும் கொஞ்சம் கொஞ்சமா மொளச்சு வரும் மொளச்சு வந்த உடனே நம்ம என்ன பண்றோ அத வந்து தனியா எடுத்து வச்சுக்கணும் இப்ப வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோ பாத்தீங்களா பாதாம் பிஸ்தா மக்கானா ஏலக்கா சுக்கு பனங்கற்கண்டு இது எல்லாத்தியும் நம்ம வந்து தனி தனியா போட்டு ஒன்ஸ் நம்ம வந்து வானல்ல வறுத்துக்கணும் வறுத்துட்டு தனி தனியாதான் வறுக்கணும் தனி தனியா வருத்து எத்து கொட்டி வச்சுக்ணும் இது இப்ப வந்து இந்த கேவுரு பிளஸ் இந்த பனங்கட்கண்டு இந்த ஏலக்கா சுக்கு மிளகா வறுத்துக்கொட் வச்சிருக்கல இது எல்லாத்தியும் நம்ம மிக்சி நல்லா இருந்தா நம்ப வீட்லயே அரச்சிக்கலாம் நம்ப மிக்சி நல்லால்ல நம்ப அம்மா திட்டுவாங்கன்ற பச்சத்துல நம்ப வந்து ரைஸ் மில்ல குடுத்து நம்ப அரச்சுக்கலா ஒன்னு இல்ல ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸ் கேப்பாங்க அத அறக்கத்துக்கு ஃபாட்டி ருப்பீஸ் எத்துனு போய் குடுத்து நம்ப நல்ல ஃபைன் பேஸ்டா கோக்கோ பவ்டுரு கொட்டி ஃபைன் பேஸ்ட்டா ஒரு டிரை டிரை பேஸ்ட்டா அரச்சுனு வந்துருனு நம்ப அரச்சுனு வந்து ப்போ நெய்யி இருக் நெய்யி இருக்கு பாத்தீங்களா நெய்யி நல்லா நம்ப லட்டு புடிக்கிற அளவுக்கு நெய்ய நல்லா நல்லா நறயா ஊத்தி அப்டியே ஒரு ஒரு ஒரு லட்டா அப்டே திட்டமா புடிச்சி வச்சன்னா கோகோ பவ்டுருப்ப நீங்க பாக்க ஒரு ஒரு காஃபித் தூள் பவுடுரு மாறி நைஸா இருக் க்கும் பாத்தீங்னா அதே மாறி இருக்கு க்கும் லட்டு ந லட்டு வாயில வச்சா கரையும் அந்த மாறி இருக்குணு அதுதான் பேந்தா லட்டு ப்ப அததான் செய்யலான் இருக்க ரொம்ப ஹெல்தி ரொம்ப ரொம்ப இப்ப சில பேருக்குல்லாம் பவுடரா ஆட் பண்ணி பால்ல குடிச்சின்னு ரொம்ப வேதனயா இருக்கும் மன கஷ்டமா இருக்கு எதொ மருந்து கசாயம் குடிக்கிற மாறி இருக்கு இதுவா இந்தா வருவாங்க என் சிஸ்டர்ல்லா வருவாங்க கட கடன்னு டிரெஸ்ஸ கழட்டி போட்டு ஃப்ரிட்ஜலக்குறது எல்லாத்தியும் வாரி போட்டு கரெக்டா சாப்டுவாங்க ஆ மோஸ்ட் ஆஃப் செஞ்சு வச்ச அவங்க காலி பண்ருவாங்க அதனால வேஸ்ட் செய்யறது அது அந்த மாறி ஒரு லட்டா அந்த இதுலா சார் கேக்குதுங்களா மேடம்
ஆ கேக்குது மேடம்
ம் அந்த மாறி லட்டு செஞ்சு வச்சிருந்தா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆவுன்னு தோணுது மேபி ஆ மேபி ஆயிருக்கு நெனக்கிற தௌசண்ட்க்கிட்ட ஆயிருக்கு நெனக்கிறன இது எத்தன எனக் தெஞ்சி இந்த லட்டு வந்து ஒரு நாப்பது லட்டு முப்பது லட்டுக்கிட்ட வருன்னு நெனக்கிற ஒ அ வீக் ஒரு நாளக்கி சாப்டாலும் ஒரு இருவது நாள் தொடர்ந்து சாப்ல்லா நல்லது ஒடம்புக்கு அயன் வந்து ரொம்ப அதிக அயன் கன்டன்ட் ரொம்ப அதிகம் இருக்கு அதுல ஏன்னா நம்ப கேழ்வரகு போறதுனால அயன் அதிகம் பிளட்டு வந்து நம்ம ஒடம்புல இன்க்ரீஸ் ஆ னாலே ஒடம்பு கொஞ்சம் புஸ்தி ஆய்டும்
ஓகே ஓகே மேடம் அதான் மேடம் இந்த கேர் வர்கு இப்புடியும் நெறயா பேர்ஸ் சொல் சாப்ட்டோம் இட்லீ வட அது இந்த கூழ் மாறி குடிக்கலாம் மானிங் எழுந்த ஒன்னே அதுக்கப்ப இந்த கூழ் குடிக்கலாம் ரொம்ப நல்லது அது கேவுருகூழ்
இப்ப நம்பக்கூழ் மாறி குடிக்கிரோன்னா இப்ப இன்னிக்கி நமக்கு டைம் இருக்கு நம்ப கூழ்மேரி காச்சு குடிக்கிறோம்
லைக் கூழ் மாறின்னா எப்டி சொல்னா இந்த சுகர் நாட்டு சக்கர அந்த மாறி போட்டு
ம் அதா நா சொல்ற நா கேளுங்க இன்னிக்கி நமக்கு டைம் இருக்கு இப்ப நம்ம கூழ் போட்டு குடிக்கிறோ ஆனா லட்டு வந்து அப்புடி கடையாதுல்ல மேடம் இப்ப நம்ம நெனைக்கிறோன்னா எ த்துப் போட்டு அடே கடகடனு மென்னுக்குனே இருக்கலா எடுத்து போட்டுனு பாயெட்ல போட்டு போலா அப்டி ரெஸ் ரூ ம் போல கேப்புல கூட வாயில போட்டுக்கலா சம்திங் அந்த மாறி வந்து கேரியன் ஈஸியா இருக்கு
கரெட்டு தா மேடம்
அதனால எனக்கு ஆ எனக்கு இந்த மாறிலா எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகோ இந்த மாறி லட்டு செய்யறது வித்தியாச வித்தியாசமா என செய்யறத்து நல்லாருக்கோ நல்லா இல்லயோ நம்ம எப்புன்னா செஞ்சிட்ணு ஆனா நல்லா இருக்குனு ஒரு காண்டீரிட்டா நா செஞ்சோன்னா அது வந்து பர்ஃபெக்டா இருக்கு இந்த மாரி ஏதனா செஞ்சு பொழைச்சிக்க வேண்டியத நம்
ஆ செய்யலா மேடம் இந்த மாரி கூட இந்த மாரி நெறைய தெரியுது நீங்க வந்து பழங்கா ஒரு வீட்டுல இருந்தாங்க கூட ஒரு ஹோம்மேடா இந்த மாரி ஒரு குட்டியா ஒரு பேனர் வீ வாசல வச்சிட்டா இந்த மாரி செஞ்சு நெறைய சேல் பண்ணலா அழகா நெறைய பண் இப்பல்லா நெறைய உமன்ஸ் வந்து வீட்ல இருந்து நெறையப் பண்றாங்க
ஆமா ஆக்சுலி நா உமன்ஸ் இல்ல நா கேர்ள்தா
மேபி உமனானிங்களா இந்த மாரி
ஓகோ
இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாரி கூட பண்ணலா நெறைய பிஸ்னஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிட்டி சைட்லாம் பாத்தீங்கன்னா நெறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா வாசல்லல அப்டியே குட்டி குட்டிய பேனர்லா வச்சு போன் நம்பர்ல்லா எழுதி வச்சிருப்பாங்க கேக் பேக் பண்றோ வீட்லயே பண்றோ அப்டின்னு சொல்ட்டு அந்த மாரிலா சொல்றே
இன்னொன்னு கேப்ப நாபகபத்து சரிங் மேடம் எனக்கு அந்த கேக் கண்ணுலே வந்து போது மேடம் அந்த கேக நா வந்து நாளைக் கண்டிப்பா செய்யாத விட மாட்ட
ம் இந்த அந்த உப்பு கல்ல கேக்குன்னு சொன்னீங்களா அதுவா
ஆ ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப எப்டிதா சொல்றது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு போல அந்த கேக் அத நா நா கண்டிப்பா செய்வ நாளைக்கி உப்புகல ஃபைபர் உங்களுக்கு தெரியுங்களா ஃபைபர் அதுல ரொம்ப அதிகோ அதுல
ஆ உப்புக்கல்ல வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மு
இன்னொன்னு இன்னொன்னு பாத்துருக்கீங்க நீங்க உப்புக்கல்ல ஆ உப்புக்கல் வந்து இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா உப்புக்கல்லைய வந்து நம்ம வந்து தோல் எடுத்துணு தோல் எடுத்து அப்டியே உப்புக்கலைய வந்து ஒரு பௌவுல போட்டுக்கணு வெங்காயத்தை வந்து எந்த அளவுக்கு குட்டியா கட்பண்ண முடியுதோ அந்தளவு கட் பண்ணி போட்டுக்கணு தக்காளி அதே மாரி எந்தளவு கட் பண்ண முடியுதோ அந்தளவுக் கட் பண்ணி போட்டுக்கணு லைட்டா உப்பு போட்டுக்கணு அப்புற லைட்டா வந்து பச்ச மிளகா ஸ் ஓகே அப்டின்னா ஓகே பச்ச மிளகா போட்டலா பச்சமிளக சில பேருக்கு பிடிக்காது அப்டின்னா பச்சமிளகா போடவேணா கொஞ்சோண்டு டேஸ்ட் வேண்னா கரம் மசாலா இருக்கு பாத்தீங்களா கரம் மசாலா கொஞ்சோ ஆட் பண்ணி டு ஆட் பண்ணிட்டு நல்லா அப்டியே ஒரு நீங்க மசாலா பொரிலா சாப்பிட்டு இருக்கீங்களா அப்டியே அப்டியே பட படனு அடிச்சு தருவங்க பாருங்க
ம் சாப்ட்டிருக்கேங்க
ஆ அந்த மாரி நல்லா அடிச்சு ஒரு ஈவி்னிங் ஸ்நாக்ஸா சாப்ட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு எல்லாமே ஒ கே செய்யலா கொஞ்சோ நா ஒரு சோம்பேறினானு இருக்கதுலே ரொம்ப ரொம்ப சோம்பேறினானு அதெல்லா கொஞ்சம் செய்ய பண்ண கொஞ்சம் பால் மாறுதா
ம் ஓகே ஓகே மேடம் வேற மேடம் இப்போ என்ன போய் லன்ச்சு டின்னர் சாப்டுவீங்களா
ஆ ஷோர் ஷோர் பசிக்குதுதான் ஆக்சுவலி எனக்கு ம் டின்னர் வந்து மேபி என்ன இருக்ன்னு தெரியல எதுவாருந்தாலும் சாப்புனு தான் தோணுது
சப்பாத்தியா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது மேடம் எனக்
ஆஹஹா கண்டிப்பா சப்பாத்தி அன் குருமா வந்தா நல்லா இருக்கும் ஆனா அது கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க ஏன்னா ஊருட்டறத்துக்கு எப்டி நான் தான் போவணும் அதனால செஞ்சிருக்க மாட்டாங்க
ஓகே மேடம் உருட் நல்லா உருட்வீங்களா மேடம்
ஆ நல்லா உருட்டுவன் மேடம் என் சிஸ்டர் பயங்கரமா உருட்டுவாங்க என்ன விட பயங்கரமா அவங்க உருட்டுவாங்க எப்டின்னா கப்பலா வச்சு கட் பண்ணி உருட்டுவாங்க